ஹலோ வணக்கம் தோழி ம் சொல்லுங்க தோழி ஆஹ் நல்லா இருக்கோ தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ருக்கறத பத்தி பேசலாங்களா
ஆ கண்டிப்பாக பேசலா தோழி
ஆஹ் நம்ம கொழந்தைங்கள எப்டி வளக்கலான்றது உங்களுக்கு எதனாச்சு எனக்கு அறிவு அத பத்தி விவரங்கள் சொல்ல முடியுமா
ஆஹ் செரிங்க தோழி இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா நமக்கு வந்து பெண் கொழந்தையா இருந்தாலும் செரி ஆண் கொழந்தையா இருந்தாலும் செரி ரி எந்த கொழந்தையா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நல்லது வந் து சொல்லி வளக்கணு ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து‌ அ பெண் கொழந்த வளக் க்றோ அப்டின்னாலுமே ஆண் கொழந்தைங்க வளக்றோ அப்டின்னாலுமே வந்து ஒரு பயோ வந்து நம்ம மனசல இரு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அப்பெல்லா வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு பெண் கொழந்தைய பெத்தோ அப்டின்னாக்கா வந்து கடைசி வரைக்கு அந்த கொழந்தைக்கு வந்து நம்ம எதனா ஒண்ணு செய அ ரிஸ்க்தே எப்போது கடைசி வரைக்குமே வந்து நம்ம செஞ்சுகிட்டே இருக்கற மாறி இருக்கு அப்டின்னு சொல்டே பெண் கொழந்தைகள வந்து அது வேண்டா அப்டின்னு சொன்ன காலகட்டங்கள்லா இருக்கு இப்ப வந்து அதெல்லா மாறி பெ பெண் கொழந்தை பொறக்கறது வரம் அப்டின்னு சொல்லிட்டு இப்ப நெறைய பெற்றோர்களு செரி நெறைய குடும்பத்தினரும் செரி பெண் பிள்ளைகள் வேண்டு அப்டின்னு சொல்லி வேண்டில்லா கொழந்த பெத்துக்கறாங்க கூட சொல்லலா இல்லையா அப்டி இருந்தாலுமே நம்ம மனசு சுல இப்ப என்ன பயோ அப்டின்னாக்கா இந்த பெண் கொழந்தைய வந்து நம்ம நல்ல முறையில வளத்து நம்ம நல் ல்லபடியா திருமணம் பண்ணி குடுக் க்குணு அது வரைக்கு நா இந்தக் காலகட்டங்க நெனைச்சு வந்து பயப்ப றோ அப்டின்னு சொல்லலா இல்லையா அப்டி இருக்குறப்ப வந்து நம்ம கொழந்தைக் கிட்ட வந்து நம்ம கரெக்டா வந்து நம்ம சொல்லி வளக்கணு பெண் பிள்ளைகளா இருந்தாங்கனா உங்கள உன்னைய வந்து யாரும் ம் டச் பண்ணாங்க அப்டினாக்கா இந்த மாரிலா டச் பண்ணாங்க அப்டினாக்கா நீ வந்து உடனே வந் து அம்மா கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ சொல்லணு அப்டின்னு சொல்லணு உங்கிட்ட வே வந்து ட யாராவது வந்து அ மொ செல்லு தரே கொஞ்சோ வரியா போன் தரே வரியா அப்டின்லா கேட்டாங்க அப்டின்னாக்கா போ கூடாது யாரு தெரியாதவங்க வந்து உங்க உன்ன வந்து கூப்ட்டு பேசுனாலே நீ பேசவே கூடாது அது வந்து பொண்ணா இருந்தாலு செரி பையனா இருந் தாலு செரி வந்து பேசவே கூடாது உடனே வந்து யாரோ கூப்டுறாங்க யாரோ பேசுறாங்க அப் ப்னு சொல்லிட்டு வந்துறனு இல்லனா வந்து ம் உன்னாட ஆசிரியர்கள் கிட்ட சொல்லணு அப்டின்னு சொல்லி வளக்குறதுத வந்து ரொம்ப சிறந்தது அப்டின்னு நா சொல்லுவே தோழி
ஆமா ஆமா அதே மாரி ஒழுக்கத்திலேயும் செரி என்ன காலைல எழுந் எழு எழுப்பி அவுங்கள படிக்க வைக்கிறதோ இது பண்றதோ இப் இப்பத்துல இருந்தே நம்முளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்துமே அதுங்குளுக்கு கத்துக் கொடுத்தா அவுங்களுடைய வாழ்க்கை முறை வந்து கொஞ்ஜோ நல்லா இருக்கும் தா நெனைக்கிறேன் தோழி ஏனா காலைல எழும்புறதுலருந்து எல்லாத்துக்குமே ஒரு உடல் சுறுசுறுப்ப குடுக்கும் அதே மாரி அந்த காலைல படிக்கிற படிப்பு வந்து நல்லா மூளையில ஏறுனு‌ சொல்லுவாங்க பெற்றோர்கள் நாம நம்புளுகெல்லாம் அப்டி தான் சொல்லி இது பண்ணிருக்காங்க ஆனா இந்தக் காலகட்டத்தில நம்ம வந்து அறிவுரை சொன்னாலே இது என்ன எப்ப பாத்தாலும் வளவளனு பேசிட்டே இருக்குது எப்ப பாத்தாலும் நச்சரிச்சிட்டே இருக்குது அப்டின்னு சொல்லி நம்பளயே திற்ற அளவுக்கு இந்தக் காலகட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்போ அந்த மாரி கொழந்தைகளுக்கு வந்து நம்போ ஒவ்வொரு விஷயமும் நம்போ எப்டி இருக்கோன்றத பாத்துதானே அவுங்க வளர்றாங்க அதனால நம்ம வந்து அவங்குளுக்கு முன்னோடியா நம்ப முன்னாடி எந்துரிச்சு நம்ப இது பண்ணி அத அவுங்கள சொல்லுணும் பாரு அம்மா எந்திரிச்சுக்ற நீயும் எந்திரிக்கணும் அந்த மாரியே சொல்லி சில விஷயங்கள் வந்து பெண் கொழ ந்தைகளுக்கு நம்ப வந்து புரிய வைக்கணுன்றது தான் என்னோட இது நீங்க வந்து எப்டிங் சிஸ்டர் அதனை எடுத்துக்குறீங்க ஹலோ ஹலோ
ஆ சொ சொல்லுங்க தோழி
ஆ அந்த மாரி பெண் கொழந்தைங்கள்ளருந்தே இப்பவே அவுங்களய காலையில எழுப்புற ஒழுங்குமுறையும் அப்றோ வந்து சாமி கும்புடுற பழக்க வழக்கங்களையும் அத வந்து நம்ப கத்துக் கொடுத்தா அவுங்களுடைய இதுக்கு நல்லா இருக்கும் இல்லிங்களா இப்பெல்லாம் வந்து கா காலகட்டம் ரொம்பவும் வேகமா ஓடிட்டு இருக்குறனால ஏ கொழந்தைங்க வந்து காலைல எந்திருச்ச உடனே நீங்கள் நொறையா குழந்தை வீட்ல பாருங்க மொபைல கையுமா தான் எந்திரிப்பாங்க
ஆமா
எந்திரிச்ச உடனே எனக்கு இப்ப இது பண்ணணும் ஒரு பால் குடிக்க வைக்கிறதுன்னா கூட அந்த கொழந்தை அடம்பிடிக்கிறது வந்து எனக்கு வந்து ஃபோன் குடுங்க நான் ஃபோனு பாத்துட்டு தான் பால் குடிப்பேன் ஃபோன குடுத்து பாத்துட்டு தான் சாப்பிடுவேன் அதே ஒரு சில ர் வந்து என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள் வந்து நம்போ அலுவலக வேலையை வீட்டு ல இருந்துச்சுன்னா அந்தக் கொழந்தைங்க நம்மளை வந்து தொந்தரவு பண்றாங்க சொல்லி சிலர் வந்து அவ அவுங்களாவே போயி ஃபோன குடுத்து அவேங்க கொழந்தைங்க பாக்கட்டும்னு சொல்லி விட்டுடுவாங்க அப்புறம் நாளைக்கு வந்து கொழந்த வந்து சரியா படிக்கல அது சரியா வளரலன்னா கொழந்தைங்க மேல சொல்லுவாங்க நம்ப ஒரு கொழந்தைய நல்லா வளக்கறது வந்து பெற்றோர்கள் கையில தான் இருக் ருக்குதுன்னு நான் சொல்றேங்க சிஸ்டர் நீங்க எப்டி நெனக்கிறீங்க
தோழி அந்த மாதிரி வந்து கொழந்தைங்களுக்கு வந்து இப்ப வந்து இப்ப டி வி பாத்துக்கிட்டே இருப்பாங் க அந்த டி விய வந்து ஆஃப் பண்ணாமலே எந்துச்சு வெளில போயிடு வாங்க ஃபான் ஓடிக்கிட்டுருக்கும் வெளில பேய்டுவாங்க அப்டில்லாம் இருக்காங்கல்லையா அவங்களுக்குல்லாம் வந்து நம்ப சொல்லி குடுக் டுக்கணும் கரண்ட்ல்லாம் வந்து மிச்சப்படுத்தணும் நம்ம அப்பா அம்மா கிட்டல்லாம் காசு இல்ல பாத்தியா இதெல்லாம் வந்து ம் இப் இப்டி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்டில்லாம் சொல்லி வளக்கணும் நம்ம வந்து எப்போதுமே நம்ம கொழந்தைகள்ட்ட வந்து நம்மளோட கஷ் ஷ்டத்த வந்து சொல்லி வளக்கணும் எப்போதுமே ஆடம்பரம் மா வளக்கணும் அப்பிடிங்கிறத வந்து நம்ம ஆசப்படவே கூடாது ஏன் அப்பிடினாக்க நம்ம வீட்டுல இருக்கிற வச தி வந்து இப்ப நம்ம போ போற வீட்டுல இருக்குமா அப்பிடின் னு கேட்டா அது வந்து கேள்விக்குறியான ஒன்னா தான் இருக்கும் இல்லையா அப் ப்பிடி இருக்கிறப்ப வந்து நம்ம சில விஷயங்கள வந்து நல்ல மொற இப்டிலா சொல்லி வளக்குறது அப்பிடிங்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அப்ப டி ன்னு நா சொல்லுவேன் அந்த மாதிரி தா வளக்கணும் சில பேர்ட்ட வந்து பேச்சே பாத்தீங்க அப்பிடின்னாக்கா கா சில கொழந்தைங்க பேசும்போது ஆசையா இருக்கும் நமக்கு பேசுறதுக்கே இவ்ளோ அழகா பேசுறாங்களே இவ்ளோ மரியாதையா பேசு றாங்களே அப்டின்னு நம்ம நெனப்போம் அதே சில கொழந்தைங்கள்ட்ட பேசும்போது அவங்கள்ட்ட வந்து என்ன இப்பிடி வளத்திருக்காங்க இதெல்லாம் சொல்லிக் குடுத்து வளக்க மாட்டாங்களா அப்பிடிங்கிற மாதிரியும் சில கொழந்தைங்க பேசுவாங்க இல்லையா அப்படிங்கிறப்ப அவ ஒத்த ஒரு கொழந்த ந்ந வந்து எந்த முறையில வளருது அப்படிங்கிறது வந்து பெத்தவுங்க கையில தான் இருக்கு அப்டி இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து அதிகபட்சம் ந நம்ம நல்லது சொல்லியேதான் வளக்கணும் இந்த மாதிரி தான் பேச் பேசனு இந்த மாதிரி தான் பழகணு அப்பிடின்னு சொல்லி வளக் க்கனும் நம்ம கஷ்டத்த வந்து சொல்லி எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அஹ் அப்டில்லா சொல்லி வளக்கணும் இல்லையா
ஆமா ஆமா அதே மாதிரி அவுங்க போட்ற உடைகளையுமே வந்து அவுங்க அவுங்க இஷ்டத்துக்கு விடாம நம்ப வந்து அவுங்கள எவ்ளோ ஒழுக்கமா அ மத்தவங்க கண்ணுக்கு வந்து அது ஒரு இந்த பொருளா தெரியாத அடக்கமா பொ பெண் கொழந்தைங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஒரு மாரி இதா தெரியும் க்கும் இல்லைங்களா அந்த மாரி தெரியாத இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொழந்தைங்கள்ட்ட வந்து சொல்லி் குடுக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாரிதான் போடணும் துணிமணிகள் எல்லாம் கா தெரியக் கூடாது அப்புறம் வந்து நா ய இய் ஹ போடுற துணி வந்து நம்மளுடைய உடம்ப மறைக்கதான் உடலக் காட்டுறதுக்கு இல்லைன்றத வந்து நம்ம அந்த கொழந்தைங்களுக்குப் புரிய வைக்கணும் ஏன்னா இப்ப இருக்கிற க கொழந்தைங்கள் எல்லாம் வயிறு தெரியு போட்டு போதுங்க அப்புறம் வந்து பஸ்ல போகும் போது அவன் தொட்டுட்டான் இவன் தொட்டுட்டான் அப்பிடின்ற மாதிரி வந்து அ உண்ம இ இல்லங்க ஒரு ஒரு ஒருத்தர் தப்பு செய்றாங்கன்னா அதுக்கு மொதல் காரண நம்ம போடுற உடைகள்லதான் இருக்கு ஏன்னா புடவை கட்டிட்டு போறவுங் கள வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க அ இப்ப வ பேண்ட் ஷர்ட் போட்டுறவுங்கள ஒரு மாதிரி வித்தியாச மா பாப்பாங்க அந்த காலகட்ட இந்த இந்த சூழ்நிலையில வந்து நம்ம கொழந்தைங்க வந்து என்ன துணிமணி போட்டா அவுங்களுடைய அ உடல் பாகங்கள் வந்து அ சரியான முற முறையில மறைக்கப்படுது அதனால அவுங்களுக்கு என்ன பாதுகாப்புன்றத நம்ம வந்து ஒவ்வொரு கொழந்தைக்குமே பெண் கொழந்தைங்களுக்கு சொல்லி வளக் கனூன்னு நா நெனக்கிறேங்க
உம் கண்டிப்பா அதே மாரி வந்து ஆண் கொழந்த இப்ப ஒரு வீட்ல பாத்தீங்க அப்டினாக்கா பெண் கொழந்தைக்கு சொல்ற வேலைய வந்து ஆண் கொழந்தைக்கு வந்து நம்ம சொல்லவே மாட்டோ ஏன் அப்டினாக்கா அவே ஆம்பள புள்ள அவன்லா அதெல்லா செய்ய மாட்டான் சாப்ட்ட தட்ட வந்து எ எடுத்து வைக்க சொல்லுங்க அப்டினாக்க அவே ஆம்பள பிள்ள அவன போய் எடுக்க சொல்றே அவன்லா எடுக்க மாட்டா நீ எடுத்து வையி அப்டின்னு சொல்லுவோ இல்லையா அதெல்லா வந்து உம் அஹ் ச தப்பான விஷயம் தா நம்ம சொல்லிக் கொடுக்கணு கண்டிப்பா வந்து நீ சாப்ட்டியா நீ சாப்ட தட்ட போய் நீ கழுவ வேண்டாம் நீ அத எடுத்துட்டு போய் சிங்க்கல போடலால இல்லையா அது போடு நீ போட்ரு கியா டிரெஸ்ஸூ போட்டிருக்கியா அத அவுத்து போட்டிருக்கியா அப்டினாக்கா அது வந்து நம்ம அழுக்கு துணி வச்சுக்கிற கூடையி ல கொண்டு போய் போடு இல்லையா உன்னால வாஷிங் மிஷின்ல கொண்டு போய் போடு அப்டின்னு நம்ம வந்து சொல்லி குடுக்கலா அது வந்து ஆம்பளப்புள்ள வந்து இதுதா செய்யணு இதுதா செய்யக்கூடாது அப்டிங்கிற ஒரு
தவறானாக்க ஆமா ஆமா ஆமா தவறான பழக்க வழக்கத்த வந்து நம்ம ஏற்படுத் த்தக் கூடாது அப்டி அவுங்க ஏ அப்டி அந்த மாரி பண்ணும் போது அந்த அது அந்த நேரத்துக்கு என்னு உடனே அந்த த நேரத்திலயே அத வந்து சரி செஞ்சிறணு அப்பவே கண்டிப் நம்போ ஏன்னா ஒரு நாள் விட்டுட்டோன்னா அடுத்த நாள் அம்மா ஒன்னு சொல்லல என் தங்கச்சி தா செய்வா எங்க அம்மா தா செய்வாங்க எங்க அக்கா தா செய்வாங்க அப் அப்டின்ற ஆண் கொழந்தைங்களுடைய எண்ணத்தையுமே நம்ம வந்து சரி செய்யணு அதே மாரி இப்போ இப்பெல்லா வந்து நெறைய கொழந்தைங்க வெளிநாட்ல போய் படிக்கிறாங்க வெளி ஊர்ல படிக்கிறாங்க தனியா ஒரு கல்லூரின்னு போம்மோது அவங்களுடைய வா வாழ்க்கை முறை எல்லாமே தனியா இருக்கு அப்போ வந்து அவங்களுக்குடையே அ சுத்த பத்தமா இருக்கணு ஒழுக்கமா இருக்கணு அதுக்கப்புறோ அவங்க துணிமணி அவங்களே கசக்கறது அதே மாரி அவங்க தட்டுங்கள அவங்களே கிளிய சாப்ட்டுட்டு கிளீனா வக்கிறது சிலது வந்து சமைக்கக் கூட சொல்லிக் கொடுக்கணுன்றே நானு ஏன்னா அவங்களோ டைய உடம்புக்கு அத் து எவ்ள நல்லது வெளில எத்தன டைம் சாப்ட்டாலு வீட்ல சாப் படுற மாரி வராது அதே மாரி வெளி ஒன் உணவு வந்து அ எப்பவுமே சாப்ட்டா அது என்னென்ன பாதிப்பு வருதுன்றதுனால குழந்தைங்களுக்கு சமைக்கவு கத்துக்குடுக்கணு வீட்டு வேலையில அத்தனையு கத்து கொடுத் கனு ஏன்னா அவங்க எ எந்த ஒ க சூழ்நிலையிலயுமே அ அந்த கொழந்தைங்க அந்த சூழ்நிலைக் ஏத்த மாரி மாறிக்கணுன்றதுதா நம்ம வந்து ஒவ்வொரு தாய்மார்களுமே கொழந் தைங்களுக்கு அது ஆண் கொழந்தையா இருந்தாலு சரி அது பெண் குழந்தையா இருந்தாலு சரி நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்தே சொல்லி சொல்லி வளக்கணு அப்ப சொல்லி சொல்லி வளத்தா தா வந்து நாளைக்கு பின்னைக்கு இன்னைக்கு கேட்க லனாலு நாளைக்கு நா அவ் சொல்ல சொல்ல அது கண்டிப்பா என்னடா அம்மா சொல்லிட்டே இருக்காங்க இதுல என் என்னமோ இருக்கு அப்ப என்னமோ அர்த்தோ இருக்கு எதோ சொல்ல வராங்க அப்டின்றத அந்த கொழந்தைங்க கொஞ்சனாலு காது குடுத்து கேட்கு அப்ப வந்து நம்ம ஒ கொழந்தைங்களையு நல்லா வளக்கலா அந்த கொழந்தைங்கள்னால நம்மளு நல்ல பேரு வாங்களான்றது தா என்னுடைய அபிப்பிராயோ
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி மீண்டும் ஒரு இணைப்
நன்றி வணக்கம் தோழி வணக்கம்